ஹ என்ன தம்பி கேக்குதா
குட்மானிங்
குட் மார்னிங் குட் மார்னிங்கா இது என்ன டைம் இது லன்ச் டைம்ல குட் மார்னிங் அப்ப இப்பதான் எழுந்திரிச்சிருக்கே நீ
இல்லக்க அப்பாவே எலுந்துச்சிட்டேன் டோல் ஆக போகுதுல்ல டோல் ஆனதுக்குப்புறம் ந குட் ஆப்டனுன்
ஓ
ஆமா ஆமா இது வந்து பிரென்சுனு சொல்லுவாங்க பிரேக்பாஸ் டூம் லஞ்ச சேர்த்து சாப்புடுயனர டைம் இது ஆமா
சரி நம்பி எங்க இருக்க ஊருக்கு ஆஹ் சாப்பிட்டம்பா காலையில சாப்பிட்டாச்சு மதிய துக்கு இப்பதான் பிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்
என்ன சாப்பாடுக்க காலையில
காலையில சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா
ஓகே ஓகே
உம் மதிய இது காலையில சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு டிஃபனை மட்டும் கொடுத்து பாப்பா ஸ்கூல் அனுப்பியாச்சு
ஓகே
இப்பதான் லன்ச் செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு டுவெல்வ டு டுவல்வ தேர்ட்டிக்குள்ள கொண்டு போய்ஸ்கூல்லல கொடுக்கணும்
ஓ அப்பனா நீங்க செஞ்சுட்டு மறுபடியும் போய் குடுப்பீங்களா
டெய்லியி குடுக்க மாட்டேன் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு எந்திரிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு
ஓகே ஓகே ஓகே
அதனால சேரி இன்னைக்கு மட்டும் குடுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா என்ன ரைஸ் வச்சிருக்கேன் அப்படியே ஒரு தயிர போட்டு களறி பக்கத்துல தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஸ்கூல்
ஓகே ஒகே ஒகே ஓகே இனிமே காயில நீ சாப்படு செஞ்ஞிடிங்கன்னா ஒரே வேலையாக முடிச்சிருமே
அப்படிதான் தம்பி செய்வேன் எப்பவுமே காலையில டிஃபனும் செஞ்சிருவேன் லஞ்சும் செஞ்சிருவேன் எனக்கும் ஈஸியா போயிடும் இன்னைக்கு எந்திரிச்சது ஏழைய முக்கால் எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சு
அச்சோ
நைட்டு மழை பெஞ்சுதா கிளைமேட் நல்லா இருந்தது அப்படியே ஜாலியை பட தூங்கிட்டோம் எழுந்திரிச்சு பார்த்தா மணி எட்டு
ஓகே ஓகே கே
அப்புறமா அன்னைக்கு அவசர அடி சப்பாத்தி குருமா வச்சு அனுப்ப தச்ச
ஓகே ஓேற்று வேற சண்டே அல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ங்க அனது தூங்கிட்டீங்களா சரி சரி
ஆஹ் அவ வீட்டுல நம்ம சித்தி பொண்ணு
அ
ஆஹ் அவங்க வீட்டுல நேற்று விருந்து வச்சாங்க ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கனு உன்னனை கூப்பிடவே இல்ல தானே நீ கால் பண்ணி சண்டை போடு
அகே
பார்ஷாலிட்டி பாக்குறியா அக்காவ மட்டும் கூப்பிட்டுருக்கேன் என் கூப்பிடவே இல்லைன்னு கேளு
ஆமா கேட்டுறோம்
ஆமா ஏதோ அவ வீட்ல போய் சாப்ட்டதுக்கு இல்ல அவ வீட்ல போய் நேத்து நான் சாப்ட்டு வந்ததுக்கு அவளுக்கு ஒரு வேல பன் பாத்து விட்டுலாம்ல ஏதோ நம்மளால முடிஞ்சது நீ என்ன பயிட்டு போட்டின்னா நா வேடிக்கை பாப்ன்ல
ஓகே ஓகே
ம் நீ சாப்ட்டியா எப்ப எந்தருச்ச எங்க போலான் இருக்க
நான் இன்னைக்கு லேட்டா தான் கா என்ச்சே
ம் ம்
சாப்ட்ட நானு
அப்டியா
காலையில இன்னைக்கு நான் வெளி தா சாப்ட்ட தோச சாப்ட நான் இப்போ இதில தான் ஒர்க் பன்ற மார்கெட்டிங் ஒர்க் பண்ற ஆ கால நான் ஒம்ப ஒம்பத்ரை க்கு கிளம்பிருவ வீட்ட விட்டுட்டு
எங்க தம்பி படிச்சுட்டு இருக்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க படிக்கலையா இப்போ
இல்லக்கா அது முடிச்சுிட்டேன் நானு அப்புறம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அத உட்டுட்டு சரி சேல்ஸ் ல எறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டமா அப்படியே எறங்கனே அப்படியே ஃபுல்லாவே சேர்சு எறங்கியாச்சு
இப்ப அத ஃபுல்லாவே விட்டுட்டியா நீ படிக்கிறத
ஆமாக்கா ஃபுல்லா உட்டுட டைம் இல்லல்ல
ஏ என்னப்பா இது கொஞ்சமாவது படிச்சு ஏதோ நம்மளால முடிஞ்சது பாக்கலால குரூப் ஒன்ணே டூ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போராது எழுதலாம்ல
எழுதலாம் பட் அதுக்கு டைம் ஒதுக்கணும் அது வேற இருக்குல ஏன்னா படிச்சோ அப்டின்னா ஃபுல் ஃபிளட்ஜெட்டா படிக்குன்னு நம்ம இதுக்கும்போயீட்டு அதுக்கும் படிக்குனு ரெண்டு வேலயையு மே தடபடுற மாரி இருக்கு
அப்படில்ல நம்ம ஃபேமிலில இந்த மாதிரல்லாம் யாராவது ஒரு தரு ஒரு வேலைக்கு வந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே ஒரு பெருமை தானே நீ படிச்சுட்டு இருக்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்ட நீ என்ன இப்படி சொல்ற
இல்லக்கா நான் இப்ப ரீசன்டா கரஸ் ல எம்பிஏ முடிச் ச எம் பி ஏ ஹச் ஆர் முடிச்சே சோ சேல்ஸ் மேன் இருந்து மாறி அப் ஹச் ஆர் ல போலான்னு பாக்ற இல்ல அப்டின்னா அந்த ஆ இப்ப சொசைட்டில ஒரு இது உட் ருக்காங்க கோர்ஸ் ஒண்ணு உட்ருக்காங்க சோ அந்த கோர்ஸ் நம்ம படிச்சோம் இப்பனா அடுத்து நம்ம கோ ஆப்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதிக்கலா அப்பின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அதுக்குதான் அப்ளை பண்ணியிருக்காங்க அது கோர்ஸ் கோர்ஸ் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்களு அப்லே பண்ணுங்க
எம் பி ஏ ஹச்சார் எல்லாம் முடிச்சு எவ்வளவு நாள ஆகுது இதுக்கு மேலல்லாம் ஒன்னும் நமக்கு எல்லாம் படிக்க முடியாது தம்பி ஆமா நான் எம்சிஏ எம்பிஏ ஹெச்சாரு
எம்சி எம்பிஏ வா சூப்பர் சூப்பர்
ஆமா எம்சிஏ எம்பிஏ ஹெச்சார் முடிச்சு தான் ஒரு கம்பெனில தா ஒர்க் பண்ணே ஐடில
ஓகே
ஒர்க் பண்ணிட்டு அப்றோ சரி மேரேஜ் பண்லா எங்க நீங்க எல்லா ஒழுங்கா வீட்டுக்கு வந்து பேச பேசினாதானே அப்பா அம்மா சரியா பேசிக்கலனாலும் நம்மளாவது பேசிக்கணும் எல்லாம் அப்பா அம்மா கூட சேர்ந்து போயிட்டீங்க எல்லா வெளியூருக்கு அப்றோ எப்டி தெரியு என்ன படிக்கிறோம் போறோன்னு
ஆமாக்கா
ஆ அதா கொஞ்ச நாளா ஐடியில வேல பாத்தே அப்றோ இப்போ திரும்ப பேங்க் ஐஎன்ஜி வைசியானு சொல்லி அப்போ ஒரு பேங்க் இருந்தது
ம்
அதுல ஒரு பேக்ஹண்ட் ஆஃபீஸரா வேல பாத்துட்டு இருந்த அப்றோ பாத்தா திடீர்னு மாமா பொண்ணு பாக்க வ வந்தாரு
ம்
ஆமா பாக்க நல்லா ஹேண்ட்சமா இருந்தாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமா கல்யாணம் பண்ணி மாமா வந்து ஃபாரின்ல இருக்காங்களா அப்போ வந்து ஃபாரின் கூட்டு போறேனு சொன்னோனே கல்யாணம் பண்ணி மாமா கூடயே போயிட்டேன் நான்
சரி சரி சரி ஆ
அதனால தான் அப்றோ நானும் உன்ன கான்டக்ட் பண்ண முடில சரி ஓகே அப்றோ பாத்துக்கலாம் அப்டின்ட்டு அப்டின்னு இன்னிக்குதான் சரி என்னதான் பண்றான் பாப்போமே பேசுவானா பேச மாட்டானா அப்டின்ட்டு தான் கால் பண்ணேன்
சரிக்கா சரிக்கா வேற அடுத்த இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஏடுத்து பாக்கலாலக்கா இந்த மாரி
ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ஒண்ணு என்னது உன ஏதாவது தெரி்ஞ்ச டேட்டா என்ட்ரினா இருக்கா தம்பி
இருக்குக்கா ஆனா ட்ரெஸ்டபுலா இருக்குமான்றது தெரிலலக்கா அதானால தான் இப்ப நான் பாத்தேன்னா உங்குளுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுறேன் நறையா நியூஸ் வருது சோ வந்து நா ட்ரஸ்ட் தமிழா இருந்தா நா கண்டிப்பா ரெஃபர் பண்றங்கா
நீ எனக்கு கண்டிப்பா சொல்லு தம்பி ஏனா ஆல்ரெடி வந்து அ மதுரையில ஒரு கம்பெனி இருந்துச்சு அந்தக் கம்பெனி பேர் கூட வீட்டு டேட்டா டெக்னாலஜி அவுங்க என்ட்ட ஏழாயிரத்தி எட்நூறு ரூவா காச வாங்கிட்டு அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கொடுத்து மெடிக்கல் கோடிங் ஃபார்ம் குடுத்தாங்க
வச்சிருக்கா
வித் இன் ஃபிப்டீன் டேஸ்குள்ள அத கம்ப்ளீட் பண்ணி குடுங்கனாங்க அஞ்சு நாள் அடிக்கிறேன் அஞ்சு நாள் பண்றேன் எழுநூறு கூட வரல
ஆ
சுத்தமா முடில ஒண்ணு வந்து நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்தாலும் ஃபுல் ஒர்க் பண்ணதும் வேஸ்ட் அப்படினாங்க எனக்கு தல எல்லாம் வலி வந்துருச்சு நைட்டும் பகலும்
ம்
அப்றோ மாமாட்ட சொன்ன மாமா நீ வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டு அந்த காச வாங்கி கொண்டு போய் பெட்ல சேக்குறதுக்கு நீ வேலையும் செய்ய வேனா ஒன்னும் செய்ய வேணாம் அப்டின்டாரு அப்பறோ அவருட்ட கால் பண்ணி நா வரலனோனே உன் காச ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின் ஆ கிட்டத்தட்ட அது ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு ஸ்டாம்ப் பேப்பரு ஸ்டாம்ப் டியூட்டி பிரிண்ட் அவுட் எடுத்தது எல்லாம் எட்டாயிரம் ரூபா வேஸ்ட்டா போயிடுச்சு
இதுக்கா ஸ்டாம் டயூட்டி போட்டு சைன் பண்ற அளவுக்கு அப்டி என்னக்கா அது
அப்டிதான் அக்ரிமெண்ட் எல்லாம் குடுத்தாங்க நான் வேணா உனக்கு அனுப்புற பாறேன் அதல்லாம் நம்பி ஏமாந்துட்ட தம்பி ஒரே ஃபீலிங்கா இருக்கு
அச்சசோ
அது பத்தாம என் ஃரெண்டு வேற ஏதாவ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ருந்தா சொல்லுடின் சொன்னா அவகிட்ட போயி ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் சொல்லி அவ ஆயிரத்து ஐநூரூபா கட்டி அவளு ஏமாந்துட்டா
ஆஹ் சிம்புள் கா அ ஜாபுக்கவ காஸ் கேட் க்கரனால அது வந்துட்டு மேக்சிமம் நைன்டிநைன் ஃபர்சன்ட்டேஜ் ஃப்ராடு தான்கா உளையா்கா நானே ஒரு தடவ பாத்தீங்க அப்பின்னா உம்
ம் இல்ல அவ என்ன பண்ணா நானாவது ஆயிரத்தி ஐநூறு தான அவள குடுக்க சொல்லிந்த அவ ஆல்ரெடி அம்பத்தி அஞ்சாயிரமோ அம்பத்தி ஆறாயிரமோ கட்டி இந்த சொல்வாங்கள்ள அஞ்சு ஆஹ் ரெண்டாயிர குடுங்க நாலாயிர தரோ மூனாயிர குடுங்க அந்த மாரி அவ கட்டிட்டே வந்து தம்பி கிட்டத்தட்ட அம்பத்தி ஆறாயிரங்கையில காசு வீட்டுக்கு தெரியாம கட்
என்னக்கா படிச்சவங்க நம்மளே இப்டி பண்ண எப்டிக்கா அர மொத்தமா நா எப்டிக்க சொல்றது
ஆமா என்ன அமௌண்டு இது அம்பத்தி ஆறாயிரம் குடுங்க ரெண்டு லமா குடுத்தறே அப்டின்னோனே அப்பதா இவளுக்கு நம்ம ஏமாறொம்னே தெரிஞ்சிருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு தெரியாம இவ்ளத்தையுங் கட்டிபுட்டு எனக்கு கால் பண்ணி அழுகுறா என்னாடி பண்றது என்னாடி பண் றது இந்த காசு நா செலவுக்குனு ஏ அக்கவுண்ட்ல வச்சிருந்தே எல்லாம் போட்டே அப் நா என்ன பண்றது
ஒன்னு பண்ண முடியாது அக்கா அப்டிதாங்க்கா எ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பசங்க்கா சோ இந்த மாரி என்ன பண்ட்டாங்க இதே மாரி இந்த சோலா பர் பிளான்ட்டு ப்ராஜெக்ட்னு சொல்ட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜக்ட் அப்டினு சொல்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்டினா இந்த மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க இன்வெஸ் பண்ணிங்க அப்டின்னா அது அதுக்கேத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டுமா நாங்க டெய்லி குடுத்துட்டேருப்போ. அப்பிங்குற மாரி சொன்னாங்க சேரின்ட்டு இவிங்களு அத நம்பி பாத்திங்கன்னா எ ஃப்ரண்டெல்லா அவெ ஒய்ஃபோட நகையெல்லா வச்சு பெரிய அமொண்ட்லா போட்டா ஒரு லட்ச ரூபா அந்தமாருலா போட்டாய்ங்க பாத்தீயன்னா அப்பற வந்து குடுத்துட்டேருந்தாய்ங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு குடுத்தாய்ங்க அப்பறம் பாத் த்தா திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்லா ஆரம்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல நெறைய பேர் இருந்தாங்க எல்லாமே இருந்துச்சு திடீர்னு பாத்தா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே வேனிஷ் ஆயிட்டாய்ங்க யாரைமே ப்பனு குரூப்பே வேனிஷ் ஆயிடுச்சு அப்பற அத போய் நம்ம வெளியவு சொல்ல முடியாதுல அப்பறம் பாத்தன்னா அப்டியே ஃபுல்லாவே போச்சுக்காது இந்த மாரே நடக்கதா செய்யுது ஆ இ இது எல்லாமே வந்துட்டு அந்த கொரோனா டைம டா டார்கெட் பண்ணி நடந்த டைமு நடந்ததுன் நெனைக்கிற இது எப்ப நடந்துச்சு
இப்ப என்னோடது நடந்து நாலு மாச ஆகுது எ ஃப்ரெண்டோடது நடந்து இப்ப மூனு மாச
மூனு மாசொ ப்ப ரீசன்டாதா நடந்திருக்கு அப்பனா அ
ஆமா எப்டி எல்லா ஸ்கேம் பண்றாங்க பாரே இப்டி மாட்டிட்டு முழிக்கிறதாருக்கு அதுதா ஒனக்கெ தாவது டேட்டா என்ட்ரி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப அதிக வேணா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூரூவா சம்பாரிக்கிற மா ரி எங்களோட செலவ நாங்க எப்ப பாத்தாலும் போய் போய் மாமாட்ட இது வாங்கணு அது வாங்கணு காசு குடுங்க காசு குடுங்கன் கேக்கறதாருக்குல்ல.
இருக்குக்கா இருக்கு நா சொல்றேங்க்கா உங்களுக்கு அதா இன்னொரு இந்த என என்ன ஒரு இதுக் கு இன்ட்ரிவ் பண்ணாங்க அதா என்னனா இப்ப ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லா எழுதுவாங்கல்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்லைன் ஆன்லைன் ப்ரொகோடிங் சொல்டுவாங்க ஆன்லைன் மான்ட்ரி அதாது எக்ஸாம் எழுதுறவங்கதா அவுங் மானிட்ர் பண்ணனு சோ அந்த மாரி எக்ஸாம்ஸ் வேணா அது ஸோ அதுக்கான இன்ட்ரிவ் பண்ணி எல்லா இது ஸ இப்ப ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க சோ எனப் ப்ராஜெக்ட் வரல அப்டின் சொல்லி என்னய ஹோல்ட்ல வச்சிருக்காங்க எனக்கு சோ அதுக்கு வேணா நா ஓங்கள ரெஃபர் பண்றே நானா ம் ம்
எது எதுருந்தாலு எனக்கு சொல்லு தம்பி நானு எதாது பண்றே வீட்ல சும்மா
கண்டிப்பா கண்டிப்பாக்கா
ஆ ஆ சரி இனிமேலாது அக்கா கூட தொடர்ந்து பேசு சரியா
கண்டிப்பாக் கண்டிப்பாக்கா
ஆ ஆ நம்ம அப்பா அம்மாலாம் எப்டி இருந்தாலு எதோ இருந்துட்டு போட்டு நம்ம நம்ம எல்லா நம்ம ஜென்ரேஷனுக்கு நல்லா இருப்போ
கண்டிப்பாக் கண்டிப்பாக்கா
சரி தம்பி நா அடுப்புல குக்கர வச்சிருக்கே ரைஸ் ஆ ஆ பாப்பாட்ட கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறே அதுக்கப்புறொ திரும்ப வந்து கூப்புறே ம் ஆ சரிப்பா ஓகே பாய்
பாய்க்கா